கேக்குதாமா அ ஓகே ஓகே ஓ கே ஆ சொல்லுங்கப்பா ஆ சொல்லுங்கப்பா நலம் நல்லா இருக்கே
அ நல்லா இருக்கீங்களா என்னா
ஆம் வீட்லயா இன்னைக்கு தட்டாம் பயிர் கொழம்பு
உம் ஓகே மேம்
உம்
நீங்க டியூஷன் எத்தன பேருமா வறாங்க
டியூஷன் இப்பதைக்கும் ஒரு பதினஞ்சு பேரு வராங்கப்பா
ஓகே நீங்க டுவெல்த் வரை எடுக்குறீங்களா மேம்
ஆ ஸ்கூல்ல வந்து எடுக்கும் போது டுவெல்த் வரையும் எடுத்தேன்ப்பா லவன்த் டுவெல்த் தான் என்னோட கிளாஸே நயன்த் டென் து லெவன்த் டுவெல்த் இங்கிலிஷு ஆமா இங்கிலிஷும் நர்சிங்கும் டியூசன் எடுத்தது இங்கிலிஷ் மேஜர் இல்லப்பா நா படிச்சது வந்து நியூட்ரிஷியன் அண்ட் டயபட்டிஸ் பா
அப்போ பா ஜூவாலஜில தான மேம் வரும் இது
ஆ நியூட்ரிஷன் டயபட்டிஸ் நா படிச்சது ஹாஸ்பிட்டலே எங்க வீட்டுல வந்து ஹாஸ்பிட்டல்ல வேல பாக்குறக்கு விட மாட்டேன்டாங்க
அ
டயட்டிஷியன் நா ஒன் மந்த்து இது மீனாட்சி மிஷின்ல வந்து இன்டர்ன்ஷிப் மாரி போனே
உம்
அப்டியே அந்த இதுலயே வேலைக்கு போகலாம் அப்டின்னும் போது ஹாஸ்பிட்டலுக்குலாம் விட மாட்டேன்டாங்க அதெல்லாம் வேண்டா அப்டின்ட்டு ஆஃப் டேதா ஒர்க் இருக்கும் அங்க ஆனா அவிங்க வந்து விடமாட்டேட்டாங்க சேரி என்ன பண்றது அதுக்கு அப்புறோ நியூட்ரிஷன் லெக்க்ஷரரா நடந்துச்சு லெக்க்ஷரர் ஆமா கெடச்சது கெடச்சு நானு போயிட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்து ஆ ஓகே எல்லாம் சேலரி எல்லா இது பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் நீங்க ஹாஸ்டல்லாம் ரெடி பண்ணியாச்சு கடைசில வீட்டுக்கு வரோ எங்க அம் அம்மா வேண்டாம் அப்டின்ட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டாங்க நீ பெசாம எடுத்துட்டு ஓடிருப்பா அப்படின்டாங்க நியூட்ரிஷன் லெக்க்ஷரரா கெடைக்கறது பெரிய விஷ்யோ இதெல்லாம் யாருக்குமே ஈஸியா கெடைக்காது உனக்கு நீ அம்மா பேச்ச எல்லாம் கேக்காத நீ பெட்டிய தூக்கிட்டு கிளம்பிரு அப்டின்ட்டை
நீங்க அம்மா பேச்சு கேட்டு இருக்கீங்களா அதுதான் மேம் அது கிரேட்டு
எனக்கு அவ்ளோ தைரியோ இல்ல அம்மா அப்பா பேச்ச மீற முடியாது இல்லையா அதனால அ நால் நாள்ல அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு
ம்
அ அதுக்கு அப்பறமா வேற வழி இல்லாம லோக்கல்லயே நா வந்து வேல பாத்தே
மேம் ஆ நியூட்ரிஷன்னா எப்டி சா சாப்பாடலா எந்த மாரி சாப்றது அந்த மாரிதான
அ ஆமாம் ஆமா ஆமா இந்த தெரப்பீட்டிக் டயட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்கள்ள ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ல்லா ரூம் சர்வீஸ் ஃபுட் எல்லா வரு இல்லையா அந்த ஃபுட் வந்து அவுங்க காலேல வந்து டாக்டர்ஸ் ஓட நம்ம ரவுன்ஸ் போணு
ம் ஹூ
டாக்ட்ரஸ் காலேல ரவுண்ட்ஸ் வருவாங்கல்ல அப்ப வந்து அவுங்களோட நம்ம ரவுண்ட்ஸ் போயிட்டு ஆ நம்ம அந்த அசிஸ்டன்ட் இருப்பாங்க நம்ளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க அவுங்க வந்து நம்ம அந்த கேஸ் ஹிஸ்ரி பாபோனாட பேஷண்டோட கேஸ் ஹிஸ்ரி பாத்துட்டு அவுங்களுக்கு வந்து என்ன மாரி டயட்டு வேணுமா வேணாமா அப்டின்னு கேட் டு என்ன மாரி டயட் குடுக்கனு அப்டின்னு பாத்துட்டு அப்றோ அங்க கிச்சன்ல ப்ரிப்பேர் ஆன பின்னாடி அந்த கிச்சன்ல ஒருதடவ போயி செக் மட்டு பண்ணணு நம்ம எல்லாமே கரெக்டா நம்ம அந்த கரெக்டா அந்த பேஷண்டுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்டின்ட்டு அவ்வளதா நம்ம டியூட்டி முடிஞ்சிர்ச்சு அப்பறோ யாராது கவுன்சிலிங் கேட்பாங்க இல்லையா டயபெட்டிக் பேஷன்டு ஹப்பர் ப்ரஷ்ஷர் பேஷன்டுஅந்த மாரி கவுன்சிலிங் கேட்டாங்க அப்டின்னா அவுங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் குடுத்து கவுன்ஸ்லிங் குடுக்குற வேல ம் அதுதா நம்மளோட வேல டைடிஷன் வேல
சொல்லுங்க மேம் நியூட்ரியன்ஸ் என்னென்ன சாப்லானு
ம் நீங்க எப்டி இருப்பிங்கன்னு எனக்கு தெரிலல
மேம் நா வந்து கொஞ்சோ குண்டா இருக்கே மேம் குண்டானா ஒரு ஃபிஃப்டி கேஜி இருக்கே மேம்
கரெக்ட் தான இருக்கிங்க ஃபிஃப்டி கேஜின்றதுல்லா பெருசு இல்ல இல்லையா பசங்ளுக்கு ஆ அப்ப நீங்க என்ன பண்ணனு அப்டின்னா காலேல வந்து ஹைலி பு்ரோட்டீன் ரிசிஸ சாப்டனு புரோட்டீன் ரிச்சு ஹைலி பு்ரோட்டீன் அப்டின்னா முட்ட வேக வச்சு சாப்டலா முட்ட முட்ட முட்டையோட வந்து பாசி பயரு இருக்கு பத்திங்ளா பாசி பயரு பச்சப்பயிறுனு சொல்லுவாங்க அந்த பச்சப்பயிற வந்து வேக வச்சு சாப்டலா ஒரு கப் அது ரெண்டு முட்ட ஆ ரெண்டு முட்ட வேக வச்சது பாசிப்பயிறு அதோட பாசிப்பயிறு இல்லாட்டி சுண்டலு பட்டாணி இந்த மா ரி ஏதாது ஒண்ணு அ அதுக்கப்றோ இந்த கானு கான் கெடைக்கு இல்லையா கான் வேக வச்சு சேலட் மாரி பண்ணி சாப்டலா
ஓகே
காலேல ஹைலி ரிச் ப்ரோட்டீன் ரிச் இது தா நம்ம எடுக்கணு அப்ப மறுபடியு ஒரு பதினோரு மணிக்கு மேல நமக்கு பசிக்கிற மாரி இருக்கு எப்டி இது நம்ளுக்கு பத்தாது இல்லையா ஒரு பதினோரு மேல வந்து வெஜிடபிள் சூப் மாரி போடலா எல்லா வெஜிடபிள் சூப்பு காலேல டீ எல்லா குடிக்காம ம் காலேல டீ டீ காஃபில்லா குடிக்காம என்னா பண்ணலா அப்டின்னா அந்த சங்குப்பூ இருக்கு பாத்திங்ளா சங்குப்பூ ஹைபிஸ்கஸ்ஸு
சங் ஐ பிஸ்கஸ்சு தெரியு மேம்
ஹைபிஸ்கஸு வந்து அப்டியே சுடுதண்ணில போட்டு நல்லா கொதிக்க விட்டு அ லைட்டா ல் லெமன் அப் அ வடிக்கட்டி லெமன புழிஞ்சு கொஞ்சொ தேன் ஊத்தி காலைல அத எடுத்துக்குர்லா
நாங்க வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு டீ பத்து காஃபி ரெண்டு பாதாம் பால் குடிக்கிற பைய நா
சுகு
ஏன்னா எனக் காலைலே வந்து ஒரு டீ ஒரு காஃபி வந்துரு திரும்பியு டென் ஓ கிளாக் ஒரு டீ வரு ஒரு
இல்லப்பா மேக்ஸ் சிமம் இல்ல நானுமே வந்து எனக்கு தைராய்டு இருக்கனால நானுமே எனக்குமே ஒடம்பு போட்ருச்சு அப்போ நாங்க வந்து என்ன பண்ணுவோ அப்டின்னா அ ஒய்ட் சுகர வந்து கம்ப்ளீட்டா இது ரிஜெக்ட் பண்ணியாச்சு
ம்
ஒய்ட் சுகர கம்ப்ளீட்டா நா வந் து அவாய்ட் பண்ண ஒடனே எனக்கு என்ன ஆச்சுனா எனக்கே நல்லா தெருஞ்சுச்சு என்னோட வெயிட் லாஸ்ஸு ப்ரோட்டீன் ரிச்சு பிளஸ் வெயிட் லாட்ஸு அப்ப மானிங் வந்து நம்ம என்ன பண்ணனுனா எயிட் டூ எயிட் வச்சுக்கணு சாப்பாடு எயிட் டு எயிட் அப்டின்னா நம்ம மானிங் எயிட் ஓ கிளாக் நம்ம சாப்ட்டோ அப்டின்னா ஈவ்னிங் வந்து எயிட் ஓ கிளாக் ஓட எயிட் ஓ கிளாக் ஓட நம்ம முடிக்கற மாரி இருக்கணு அதுக்கு மேல எய்ட்டுக்கு மேல நம்ம எதுமே சாப்படக் கூடாது நம்ம எய்ட் நைட்ல என்னா பண்ணனுன்னா நைட்ல வந்து ஹெவியா நம்ம சாப் பற சாப்பாடு அது இதுன் சாப்பறோ இல்லயா அந்த மாதி சாப்புடா ம நைட்ல லைட் சாப்பாடு எதாது ஃப்ரூட்ஸோ இல்ல சூப்போ
ம் மேம் இப்போ ஐட்டாவுத்துக்கு ன்னா மேம் பண்றது
என்னப்பா
ஐட் ஆவறதுக்கு என்னா சாப்பட்றது
ஹைட் ஆறக்கா ஹைட் ஆறக்கு நீங்க எக்ஸ்சைஸ் பண்ணணு மொத பயறு வகைகள் நெறைய சாப் ட்டாவே நீங்க வந்து ஹைட் ஆகலா பயறு வ கைகள் நெறைய சாப்ட்டாவே நம்ம நார்மலா சாப்பர்ற காட்டிலு இப்ப பச்ச பயிர் சொன்ன பாத் தீங்ளா உங்களுக்கு அந்த பச்ச பயிர ஊற வச்சுட்டு பகல் ஃபுல்லா ஊற வச்சுருங்க காலைல ஊற வச்சுட்டு நைட்டு வந்து அத கழுவீட்டு வெள்ள துணில கட்டி வச்சிறணு
அந்த மொள மாரி வருமே
ஆ மொளக்கட்டி வர பயிர வந்து நம்ம சாப்படலா பச்சையாவு சாப்புல்லா அது பச்சையா சாப்ட்டா செமையா டேஸ்ட்டா இருக்கு
ஆமா மேம்
ஆ பச்சையாவு சாப்படலா அதோட கேரட்ட துருவி அந்த மாதில்லா ஓஞ்சு போட்டு சாப்பிடலா கேரட் திருவி நெல்லிக்கா அந்த மாதிலா வந்து ஜூசஸ் வந்து எடுத்துக்கர்லா
அ சொல்றத பாத்தா பெரிய லிஸ்ட்டே போது மேம்
ஏ இதெல்லா என்னப்பா வீட்ல இருக்கிறதானப்பா பாசி பயர்ல்லா வீட்ல இருக்கதானப்பா
அதுதா மேம் அ ஒ இந்த மாரி ஒரு டாக்டர் வந்து பக்கத்திலே வச்சுக்கனா கரெக்டா இருக்கு மேம்
நம்மளுக்கு அதே மாரி ஓட்ஸ்ல்லா ரெஃபர் பண்றாங்க இல்லையா
ஆ சா டெய்லி சாப்பற மேம் ஓட்ஸு
அ ஐயோ ஓட்ஸ் எப்டி சாப்பறீங்க
அ சுடு தண்ணீல வந்து நல்லா சுடு தண்ணி காய வச்ட்டு ஓட்ஸ் போட்டு
அ
சு அ சுகர் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணு இல்ன்னா சால்ட் லைட்டா
ம் நீங்க என்ன பண்றீங்க ஓட்ஸ்ஸ் இனிமேல் என்ன பண்றீங்க அப்டின்னா ஓட்ஸ வந்து லைட்டா கழுவிட்டு அத அப்டியே எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சு ட்டு ஒரு ரெண்டு முட்ட நா பாயில் பண்ண எக்கு சாப்பட சொன்னேல்ல காலைல பாயில் பண்ண எக் இல்லாம ரெண்டு அ ரெண்டு எக்க வந்து ஒடச்சு ஊத்திட்டு அதுல வெங்காயோ பச்சமொளகா கேரட்டு துருவி போட் நமக்கு என்னென்ன காய் கெடைக்கிதோ அத திருவி போட்டுக்கலா கேரட்டு பீட்ரூட்டு் அதெல்லா கொஞ்சோ திருவி அதுல போட்டுட்டு அ ஓட்ஸையு அதுல போட்டுக்க ஓட்ஸ
ம்
ஓட்ஸையு நல்லா அதுல போட்டு நல்லா பி்ளெண் பண்ணீட்டு நீங்க ஒரே தோச ஒரு தோ ச மாரி ஃபுல்லா ஊத்தனீங்கன்னு வச்சிக்கங்களே உங்களுக்கு பசியே எடுக்காது புரோட்டீனுக்கு புரோட்டீன் ஆ அரைக்க எல்லா தேவையில்ல அரைக்க தேவையே இல்ல நீங்க ஓட்ஸ் நீங்க எடுத்து அத அத வந்து கழுவிட்டு அப்டியே வச்சிருங்க எப்டியு தண்ணியோட தான இருக்கு
ஆமா மேம்
கழுவிட்டு அத அப்டியே நீங்க வந்து வச்சிறணு
ம்
வச்சிட்டு நீங்க ரெண்டு முட்ட எடுத்துட்டு வெங்காயோ பச்சை மொளகா கேரட்ட திருவி போட்டுக்குங்க பீட்ரூட்னா பீட்ரூட்ட திருவி போட்டுக்குங்க
ம்
போட்டுட்டு உங்களுக்கு கீர கிடைச்சா கூட கீரைய கூட கொஞ்ச கொஞ்சமா குட்டி குட்டியா போட்டுக்குங்க போட்டு ஓ எல்ல அத அதுக்கப்புறோ ஓட்ஸ் ஓரளவுக்கு ஊர்ண மாரி இருக்கு அந்த ஓட் சையு நம்ம வந்து முட்டையில போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிட்டு
ம்
நல்லா பிளைண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரே தோசையா ஊத்திர்லா ஒரே தோசையா ஊத்தி ஆமா அது நீங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணா லைட்டா மொளகா பொடி வேணா போட்டுக்குங்க வெறுதா கூட சாப்ட முடில அப்டின்னா நமக்கு லைட்டா மோளகா பொடி இல்லாட்டி மெளகு பொடி சேக்கறது ரொம்ப நல்லது கொஞ்ச மெளகு பொடிய போட்டு நல்லா இது பண்ணிட்டு ஒரே தோசையா ஊத்தி நம்ம சாப்ட்டன்னு வச்சிக்கோங்களே ஹெவியா ஆயிரு பாத்துக்கங்க ரெண்டு முட்ட ஹெவி ஆயிட்டு ஆ சொல்லுங்கப்பா
ஓ இப்போ ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு முட்ட எடுத்துக்குனா ஓகே தா மேம்
ம் ஆனா காலையில வந்து கா காலையில வந்து உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கறனால நா சொல்ற அதனால ஒண்ணு இல்ல காலைல ஒண்ணு மதியானோ ஒண்ணுனு எடுத்துக்கிர்லா ஒன்னு பிரச்சன இல்ல
நைட் கூட எத்துக்கலாம் தான மேம்
நைட்டு தான் சொன்னே லைட் டயட் வேணுன்னு சொன்னே நைட்ல ஒரு ரெண்டு டு சப்பாத்தி எதா ஒரு காயி
மேம் எனக் நைட்ல தா மேம் ஃபுல்லா பசி எடுக்குது பத்து சப்பாத்தி சாப்றே மேம்
ஆ ஹா நைட் அதான் சொல்றே நைட் வந்து எயிட் ஓ கிளாக்கோட முடிச்சுக்கரனுன் றே இப்ப காலயில நீங்க எயிட் ஆரம்பிச்சீங்கன்னா நைட் எயிட் ஓ கிளாக்கோட முடிச்சிடணும் சாப்பாட
ம்
ஆனா நைட் வந்து ஹெவி சாப்பாடு எடுக்க கூடாது ஏதாவது லைட்டா உங்களுக்கு பசி எத்துச்சின்னா ஏதாவது சூப் உப்பு மாரி இருக்கும் இல்லையா ஓட்ஸ் ஓட்ஸ் கூட கஞ்சி வச்சி குடிக்கலா ஜீனி போடாம ஓட்ஸ் கஞ்சி வச்சி குடிச்சிக்கிரலா ஆ இன்னொன்னு வந்து உங்களுக்கு பார்லி இருக்கு இல்லையா காலைலைக்கு சொல்றேன் பார்லி இருக்கும் இல்லையா பார்லி அரிசி
ஆமாங்
ஆ அந்த பார்லி அரிசி ஒர அறது கொஞ்சம் ஒரு பார்லி அரிசி ஒரு ஒரு ரெண்டு ஸ் அஞ்சி ஸ்பூனுன்னா பாசி பயறு வந்து ஒரு பத்து ஸ்பூன் எடுத்துக்குறனு
ஓ
ஆ இப்போ இது ஒரு பங்குன்னா அது ரெண்டு பங்கு எடுத்துட்டு நல்லா கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு ஆ குக்கர்ல வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா தா ஜீரகம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு பார்லி கஞ்சி அந்த ப பாசிப்பயிரையும் அதுல போட்டு நல்ல டபுள் ட்ருபிள் மடங்கு தண்ணிய ஊத்தி நல்லா கொழய வேக வச்சிருன்னு பாத்துக்கங்க
நல்ல கொழய வேக வச்சிட்டு நல்ல விஷில் விட்டோம் அப்டின்னா அதுல பாத்தீங்கன்னா அப்படி கொள கொளன் வரும் பாசி பயரெல்லா வெந்து போயி அதயும் காலயில நம்ம எடுத்தோம் இல்ல நைட்டு நம்ம எடுத்தோம் அப்டின்னா பசிக்கவே பசிக்காது
ஓகே மேம்
சுட சுட சாப்ட்டோம்னா ஆன் சொல்லுங்க
உங்ககிட்ட வந்து நான் இதுக்கத்து சாப்பாட்ல எந்த டவுட்டாருந்தாலும் கேப்பே மேம்
கண்டிப்பா
நீங்க ஒரு குக்கு மேம்
நான் ஒரு குக்கு இல்ல டயட்டீசியன் ஐம் நாட் த குக் கு ஐம் ஏ டயட்டீசியன் ஆன் டயட்டீசியன் தான் ஒங்களுக்கு டயட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கே குக்கு இல்ல ம்
நீங்க சொல்றதே சாப்பாடு செய்த மாரிதான் இக்குது மேம்
ஆ ஆமா டயட்டிசீயனோட வேல அதுதான
ஆமா அதான் குக்கு தான் மேம் அது
குக்கு வேற குக்கு வந்து சமயல் பண்றவங்க
ஆம்
அன் நாங்க வந்து இப்டி சமக்கணு சொல்றவங்க இந்த டிசிஸுக்கு இந்த சாப்பாடு சாப்டணும் அந்த மாரி சொல்றவங்க டயட்டீசியன் வேற ஷெஃப்பு வேற குக்கு வேற
எஸ் மேம் ஓகே மேம் பாய் மேம்
பாய் டா